ஹலோ ஹலோ ஆஹ் கேக்குதுக்கா
ஆஹ்
ஆஹ நல்லா இருக்கே ஒண்ணுபண்ணல இப்பதா டீ போட்டு குடிச்சுட் டு உக்காந்துருக்கோ
ஓ சூப்பர் எனக்கிங்க ஏ பொண்ணு டீ போடுத்தான்னா டீ போட தரமாட்டிக்குறா பைபிள் படிச்சுட்டு உக்காந்துருக்கா
சேரி சேரி
உம் எ எப்படி போச்சு இன்னைக்கு
இன்னைக்கு வேலைல்லா இல்ல வீட்டு்லதா இருக்கோ எங்கயும் வெளி போல ஒரு தங்கமயில் இ க்கு போலான்னு பாத்தோ
ஓகே
ட்டு ஒருது தங்கமயில் டிஜிட் கோல்டுனு ஒரு இது ஜாயின் பண்ணிர்ன அது ஒன் இயர் ஆகு போது
ஆஹ்
அதனா இன்னு ஒரு எப்டி ஒரு ஆற் ரூபா கூட வர்ல அஞ்சு ரூபா கூட ஜாயின் போடல
தேர்
அதனால அது அடுத்த மாசத்துல முடிய போதா அதுக்குள்ள பாத்துக்கலா அப்டின்ட்டு அப்டி உட்டாச்சு
சேரி சேரிம்மா என்ன சாப்பிடீக என்ன சமச்சேங்க இன்னக்கி ரெண்டு பேரு
இன்னைக்கி சாம்பார்
மானிங்
மானிங் வந்து இட்லி இட்லி வச்சி தக்காளி சட்னி உம் அது சாப்டு முடிசாச்சு சாம்பார் வச்சாச் உம் நைட்டுக்கு அப் அப்பா வந்தாலு வருவேன் சொல்லியிருப்பாங்க என்னன் தெர்ல ல்லடா காலே களம்பி வருவாக
ம் ம் வந்து இப்ப அம்மாயுகு ஒருமாதிரியே இல்ல
இல்ல இல்ல சும்மா அம்மாவ பாக்காம இரு முடில போல அதனால வராங்க
எப்போ அம்மா ஊருக்கு போறாங்க
இங்க இருப்பாங்க நா கொஞ்சோ செட் ஆவற வரைக்கும்
ம்
இப்போதைக்கு போற மாரி இல்ல
ம்
உம்
அப்றோம் வீட்டுக்கார்லா ஃபோன் பண்ணாங்ளா எப்டி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க
ம்
ஆ ஃபுல்லா அந்த ஆதார் இதுக்குதா அப்டேட்காக பாத்துக்கிட்டு இருந்தோ அங் ஃபுல்லாவு இன்னு மாறவு இல்ல ஆ இதுக்கு எதுவுமே மாத்தவே முடிய மாட்டேங்து ரொம்ப கஷ்டமா இருக்குது வீடு புது வீடு அட்ரஸ்க்கு மாத்தலான் பாத் தா ஒண்ணா இது தப்பு தப்பா வருது அப்டேட்டு ஆக ஆகவே மாட்டேங்குது இ பி பில்லு தப்பா இருக்கு இல்ல எல்லாமே எடிட்டிங் ப்ராசஸ்லயே தா இருக்குது அதனா டக்குனு முடிய மாட்டேங்குது
உம் சீக்கரம்மா போயிடு
பண்ண முடியாதுங்குறாங்க
இன்னைக்கென்னப்பா ஃபுல்லா ரெஸ்ட் தானா
ஆமா
ம் இன்னைக்கு எனக்கு நா என்ன பண்ணன்னா ஃபுல்லா இன்னைக்கி காலைல ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக்லா எந்திரிச்சாச்சு எந்துர்ச்ட்டு கொஞ்சோ வெளில ஒருத்தவுங்க ஒரு கொழந்தைக்கி ட்யூசன் எடுக்கணுனு சொல்லி கூப்ட்ருந்தாங்க சோ அவுங்கள ஒரு எயிட்ஓ க்ளாக் மீட் பண்றதா ப்ளான் பண்ணதுனால காலைலயே கொஞ்சோ வீட்டு வர்க்லா முடிச்ட்டு எட்டு மணிக்கு கெளம்பி இருந்துட்டு ஃபோன் பண்ணா அவுங்க நைன் ஓ கிளாக் வாங்கன்ட்டாங்க அப்புறோ அவ்ள நேர சும்மா வேஸ்ட்டா போயிடுச்சு அப்புறோ நைன் ஓ க்ளாக் போனன்னோ அந்த கொழந்தை பண்ணி எப்டி படிக்கிறா எப்டி எழுதுறா என்ன சப்ஜெக்ட் புடிச்சிருக்கு எதுல அவன் ரொம்ப வீக்கா இருக்கா அப்டிங்கிறதெல்லா அந்த கொழந்தைய அசஸ் பண்ணவே கிட்டத்தட்ட எனக்கு ஒன் அன்டாஃப் ஹார்ஸ் ஆயிடுச்சு உம் அப்புறோ அங்கயே ஃப்ரெண்டு வீட்லயே சாப்டுட்டு வீட்டுக்கு வரவே இன்னக்கி பதனொன்னு வந்துட்டும் அப்புறோ பசங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் ஆரம்ப்சிடுச்சா சாரி ஸ்கூல் ஆரம்சிடுச்சு ரீஓப்பன் ஆயிடுச்சு சோ புக்குக்லா அட்ட ட போடற ஒர்க்கே ஆயிடு ஒரு மூணு மண் நேர தொடர்ந்து ஒன்னா உக்காந்துருந்து எல்லா ஆட்டையு இன்னைக்கு போட்டு முடிசிட்டுதா எந்திரி என்னாவ் அட்ட போட்டுந்ததே செம்ம பேக் பெயின் மூணு மண் நேரம் ஒண்ணா ஒரே எடத்துல ஒக்கா என்னந்தது
ம் சேரி சேரி
படுத்துட்ட அப்றோ பசங்கல்லா மூணு மணிக் கி மேல எந்திரிசிட்டு அவுங்களே தோச ஊத்தி சாப்ட்ருக்காங்க உம் நா தூங்கிட்ட இப்பதா எந்திரிச்ச
சேரி சேரி அவ மதியானொ சாப்பில்ல
நா சாப்பில்ல
ம்ம்ம்
ம் பசங்க மாவு இருந்துச் கே கொழம்பு இருந்ததுனால ஆ சந்தோஷோ தூக்கி பசங்க சாப்ட்டுருக்காங்க
செரி செரி ம் அப்றோ
அப்றம் இன்னோ வோக் இருக்கு இன்னூ ந்த ஃபுல்லா காட்டம் போட்டு முடிக்கிற எல்லாத்தையு எடுத்து நார்மல் வீட்டு ஹவுஸ் ரொட் மீன்ஸ் ஓக்கு இன்னூ பெண்டிங் இருக்
ஓக்கே ஓக்கே
வெஸில் வாஷிங்ஸூ இருக்கு துணி வாஷிங்ஸூ கொஞ்சோ இருக்
ம் செர்சேரி ம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடு புதுசு ஒரு இது காலியா இருந்துச்சு
ஆமா ஓ அவுங்க வீடு வாங்கி சேல்ஸ்
ஆ முடிஞ்சிருச்சு போல நாளைக்கு இனாகிரேஷன் இ போல தெரில ணோ பந்தல்லா போட்ருக்கா
ம் உங்ள இன்வைட் பண்லையா பக்கத்து வீட் இல
ன்னோ வர்ல நானோ வெய்ட்டிங்
ஓகே ஓகே
கூப்டுவாங்ளா என்னலா தெர்ல சும்மா சே வந்தாங்கன்னா என்ன பண்றது பக்கத்ல இருக்காங்க கொஞ்சோ பேசிக்குவோ அப்டின்ட்டு
ஓகே தனியாற்கர்துக்கு பக்கத்ல வராள் இருந்த சா ஓகே தா
ஆம்மா அனால யாரு எத்தன பேரு என்ன எத்தன பெஸ்டி பண்றாங்க ந எதுன் தெர்ல
ம்
இனிமேதா தெரியோ
உங்கள்க் ஏரியாலா செட் ஆயிடுச்சா
ஆ செட் அய்ட்ச் வேலைக்கு போறது அது இன்னோ கொஞ்சோ தா இருக் கு ஆ செட் அய்டோ இந்ததா பக்கத் வீட்லயு பக்கத்து வீட்லயு ஆள் வந்துருவாங்கல்ல
ஓகே ஓகே
கொஞ்சொ ஓகேயாதா இருக்கு
சேரி வீட்ல எதா செடியெல்லா வளத் ங்ளா
ஆஹா இல்ல இங்க பாத்து வச்சே பாத்து வச்சிருக்கே இன்னு ஆனா அதுக்குல்லா இன்னு ரெடில்லா பண்ல
சும்மா குட்டிக் குட்டி செடியா பாத்த
இல்ல இப்பதா ஒன்னாந்தேதிக்கு வந்தனா வந்ததுலேந்து கொஞ்சொ வேல அடுத்து அந்த ஆதார அப் டேட்க்கு அது இதுன்ட்டுதா அலஞ்சிக்கிட்ருந்ததுனால இத அப்டியே விட்டுருங்க இப்பதிக்கி பண்ணணு அடுத்தடுத் துதா பண்ணணு
குட்டி குட்டியா செடீஸ்ல்லா நல்லா வாங்கி வச்சீங்கன்னா கிரீனிஷாவு இருக்கு வீடு உங்களுக்கு கு நல்லா டயம்பாஸ் ஆகு
அ அடுத்தடுத்துதா ஆ கொஞ்சொ நானே அழஞ்சிக்கிட்ருக்குறதுனால சுத்தமா முடிய மாட்டேங்குது
ம் ம்
கே நல்லதா
ஓகே ஓகே அம்மானை குள்ளார ரெஸ்ட் எடுத்தாக்க
ஆ ரெஸ்ட்டுதா இங்க வந்ததுலேந்து அம்மாவுக்கு வேலேலா இல்ல ரெஸ்ட்டுதா நானே சமையல கொஞ்சொ பாத்துக்குவே
உம் ம்
சும்மா துணி ம துணி எல்லாத்தையு மிஷின்ல போட்ருவே மடிச்சி மட்டு வெப்பாங்க என்னாது இங்க வந்து ஃபுல் ரெஸ்ட்டுதா எதுவு பாக்க உட மாட் ட
ஓகே ஓகே
இங்க வேலையு பெருசாலா இருக்காது நானே எல்லா வேலையு பாத்துக்குவே
ஓகே கே நைட்டுக்கு என்ன செய்றதுன்னு இந்த பசங்கக்கிட்ட கேக்கணு பசங்களுக்கு என்ன வேணுமோ எதாவ் செய்ணு
ஓ சேர் சேரி இங்க அப்பா என்னான் தெர்ல கெளம்புறாங்களா என்னான்னே இப்பதா அம்மா ஃபோனுக்கு கால் வந்தது
ம்
வராங்களா இல்லையானு அம்மாட்டதா இனிமேதா கேக்கணு வராங்கனா அதுக்கு தகுந்தமா எதாது ஒன்னு செய்யணு இல்ல காலைல கெளம்ப றாங்கனா மட்டனு அந்த மாதி எதனாலு ஒன்னு வாங்கணு நாளைக்குதா
அப்ப நாளைக்கு மட்டன் கொழம்புனு இப்பயே முடிவு பண்ணியாச்சு
ஆமா சிக்கன் அப்பா சாப்ட மாட்டாங்க அதுனால மட்டன் தா வாங்கணு போய் வாங்கிட்டு வந்துக்கணு
ஓகே ஓகே நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருவீங்களா இல்ல அப் அப்பாவ அனுப்புவீங்ளா
அப்பா அஹா டைமிங்க பொறுத்து இருக்கு அப்பாவ பிக்கப் பண்ண போகும் போது அப்படியே வாங்கிட்டு கூட வந்துருவே காலைல வந்தாங்கன்னா அப்டி இல்லனா அப்பா போய் வாங்கிட்டு வந்துருவாங்க இன்னைக்கு நைட்டே வந்துட்டாங்கனா நாளைக்கு அப்பா போய் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்டி இல்லனா நா போயிட்டு வருவே
நீங்க கடையெல்லா பக்கத்துல இருக்குதா தூரமா இருக்கா
கொஞ்சோ ஓகே தா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும்
ஓ ரெண்டு கிலோமீட்ரு போணுமா நா பேசிக் திங்ஸ் வாங்கறதுக்கே
ம்ம் அவ்ளோ தூரம் தா இருக்கும்னு நெனைக்கிறே இல்லன்னா ஒன்ற ரெண்டு அவ்ளதா இருக்கும் ஒன்ற ரெண்டுதா இருக்கும்
கிராசரி திங்ஸ்லா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லா
அது நா ஒர்க்கு ஆஹ் பக்கத்துல இங்கயே பால் அது மணி மட்டு தா வாங்கிக்கறது ம் மத்தபடி நெறையா வாங்கணும்னா அங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருவேன் அன்னைக்கும் ஒரு டூ டேஸ் பேக்கு சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு தான் வந்தோம் ஈவ்னிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு போய்ட்டு ஆஹ் போ-போகும்போது ரிட்டர்ன் ஆகும் போது அப்டியே வாங்கிட்டு வந்துக்குவேன்
ம்ம் செரி செரி
ம் ஆ ஆன்லைன்ல போட்டோம்னா வரும்.. இப்ப ஆன்லைன்ல போடாதன்ட்டாங்க வீட்ல
ஓக்கே ச்செரி செரி
சரி ஓகே அப்றம்
நீங்க தா சொல்லணும்
அப்றம் சொல்லுங்க
நீங்க சொல்- நீங்க தான் சொல்ணும் எனக்கென்ன அஷ்யூஸ்வலாதான் போச்சு
ம்ம்.. அவன் டூஷன் பையன் வந்து ஸ்பெ ஸ்பெஷல் சைல்டா இல்ல நார்மல் தானா?
இல்ல நார்மல் பையன் தான்.. ஆனா வீட்ல செல்லோங்கறதுனால அவுங் கிட்ட ஒக்கார மாட்டேங்கிறாங்க ஆட் சொல் ட்டு கொஞ்ஜோ ஸ்பெஷல் கேர் வேணுனு சொல்ட் கேட் இருக்காங்க
ஓகே ஓகே அவுங்களே வீட்ல வந்து விட்டுட்டு போவாங்க
ஆமா கிட்டத்தட்ட அவுங்களுக்குமோ இங்க ஒரு எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் கழிச்சிதா கொழந்த பொறந்துருக்கு போல பையே அப்டிங்கறதுனால ஆமா அதனால செல்லோ ஆ வீட்ல அவெ வெக்கறது தா அப்டிங்கற மாரி இப்பதா ஃபோர்த்து படி ஆ ஆனா இதுவரைக்கு ஃபோர் ஸ்கூல் மார்க் விட்டாங்க
ஏ அப்டி
இந்த ஸ்கூல் நல்லால அந்த ஸ்கூல் நல்லாலன்ட்டு அப்டியே பையனுக்கு பெஸ்ட்டா குடுக்கணுனு யோஷ்ச்சி யோஷ்ச்சி இப்ப ஃபோர்த் இந்த வருஷோ இந்த வருஷத்தோட நாலாது ஸ்கூ உள்ள படிக்கிறா அப்பா அவனுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கூல்லயு அட்மாஸ்பியராது செட் ஆறது டீச்சர்ஸ் செட்றாது ஃப்ரெண்ஸஷ் செட்றாது எல்லா பொயிட்டு வரதுக்குள்ள பையனுக்கு கொழந்த தானே குட்டி பையே தானே எல்லா கொஞ்ஜோ வாழ்த்தனு படிப் உள்ள கம்மி அப்டியே இருந்துருக்கா அதுக் க்காக இங்லீஷ்லா சூப்பரா பேஷ்றா போ ஸ்டேண்டடுக்கு அவ்ளோ சூப்பரா இங்லீஷ் பேசுறாங்க ஆனா தமிழில் இல்ல அதுக்கு காரணோ அவங்க வீட்ல மதர் அங்கும் தமிழ் கெடையாது
உம் அப்றோ என்ன லேங்வேஜ் பேசுவாங்க இங்லீஷ் தானா
தெலுகு அவுங்கல்லா
ஓ அ
எங்க ஏரியால நாங்க பிரிப்பேர்
ம் சேர் சேர் சேரி சேரி ஓகே ஓகே ஆ சேரி ஓகே பாய்